ஹலோ
ஹலோ ஆ கேக்குதுங்களா
ஆ கேக்குது மேம் குட் ஆப்டர்நூன் மேம்
ஆ குட் ஆஃப்டர்நூன் எப்டி இருக்கீங்க
ஆ நல்லார்க்கே நீங்க நல்லா இருக்கீங்களா
ம் நா நல்லா இருக்கே
என்ன ரொம்ப பிஸியா இருக்கீங்ளாமா
அப்டில்லா இல்லைங்க சொல்லுங்க ஆ சாப்ட்டாச்சு நீங்க சாப்ட்டாச்சா
இல்லமா இப்போ தா ஆர்டர் போட்ருக்கே இனி தா சாப்புட்ணு
ஓ செரி ஓகே ஓகே சாப்ட்டாச்சு
என்ன சாப்பாடுமா எதுவு ஸ்பெஷலா இன்னைக்கு
இன்னிக்கி இன்னிக்கி கொஞ்சோ ஸ்பெஷல் தா இன்னிக்கி சாமி கும்புட்றதுக்காக போயிருந்தே அதனால அங்க தாத்தாக்கு இன்னிக்கி ஆமா ஆமா தாத்தாக்கு இன்னிக்கி எறந்த நாளு அதனால இன்னிக்கி சா வட பாயசம் சாம்பார் ரச ஃபுல் மீல்ஸ் ஆமா
ஓ அதா நீங்க ரொம்ப பிஸியோ நீங்க
ஆமா ஆமா
இப்பனா வந்தீங்களா மேம்
ஆ போயிட்டு வந்துட்டோ வந்துட்டோ ஒன்ற மணிக்கெல்லா வந்துட்டோ போய் சாமி கும்பிட்டு சாப்பிட்டு கிளம்ப வந்தாச்சு சீக்கிரமாவே
வெயில் எல்லா ரொம்ப அடிக்குதா இங்க எல்லா ரொம்ப வெயிலு
இங்க வெயில் அந்தளவுக்கு இல்ல நேத்துமே ரொம்ப வெயில் கம்மியாதா இருந்துச்சு இன்னைக்கு ஒரளவுக்கு இருக்கு வெயில் இல்லாம ஒரு மாரி மேகமூட்டமா இருக்கு
ஓ நேத்துல்லா நைட்டு மழ பெய்ற மாரி இருந்துச்சு சும்மா விஸ்லிங் மட்டுந்தா விழுந்ச்சே தவர மழலா ஒன்னுமே வர்ல ம் மழ வந்தாவாச்சு நல்லா இருந்திருக்கு மழ வந்தாலு கடுப் பாதா இருக்கு வெயில் அடிச்சாலு கடுப்பாதா இருக்கு என்ன பண்ண
ச ச ச ஆம்மா ஏனா இப்போ சென்னைலலா மழ வந்ததுனா இருக்கவே முடியாது பயங்கரமா தண்ணி எங்க போதுனே தெரியாது சில சமய வீட்டுக்குள்ளயே வரதுக்கு வாய்ப்பு இருக்கு வாய்ஸ் ப்ரேக் ஆகுது ஹலோ
ஆ ஒகேதா
ஆ கேக்குது லைட்டா பிரேக் ஆன மாரி இருந்தது
ஓ சேரி சேரி சேரி சேரி அதா மழ பெஞ்சி தண்ணி வேற வீட்டுக்குள்ளார வந்துடாம அது வேற பயமா இருக்கு
சென்னையிலல்லா அந்த மாரி ஆயிருக்கு நறைய எடத்துல டி வி லல்லா போடுவாங்களே
ஆமா பாத்துருக்கே நானு நியூஸ்ல இப்போ இனிதா மழ காலோ வரும்போதுதா தெரியும்னு நெனைக்கிறே
ஆ ஹா அது ஏரியாவ பொறுத்து உங்களுக்கு வரு மெயினா அந்த அ ஏரி இந்த குளோ இருந்த எடத்துல ஏதா பிளாட் போட்டு கட்டியிருப்பாங்க பாத்தீங்ளா அந்த எடத் இல்லல்ல அதிகமா வரதுக்கு வாய்ப்பு இருக்கு
ஆமா இங்க ஃபுல்லா வீடு கட்ட வேண்டிய எடத்துல வீடு கட்டாம ரோட்ல அது கட் ட்டி வெச்சிருக்காங்கல்ல அப்பறோ அப்டிதா இருக்கு தண்ணி இப்போ வழியே இல்ல ஆ அதனால அப்டித்தா இருக்கும்
ஆனா அந்த டைம்லல்லா சாப்பாட்டுக்கு எல்லா ரொம்ப கஷ்டமா இருக்கு வெளியில எங்கேயு போக முடியாது கரண்ட் இருக்காது கரண்ட் இருக்கிறதா விட மெயினா என்னன்னா உங்களுக்கு தண்ணி வராது கரண்ட் இருந்தா தானே போர் போட்டு தண்ணி மேலே ஏத்த முடியு கரண்ட்டே சுத்தமா மூண்னா ஏன்னா மரம்லா அங்கங்க விழுந்து கெடக்கு பவர்லா ஃபுல்லா கட் பண்ணிருவாங்க அப்பறோ ஆ ஃபுட்டே வந்து பாத்தீங்னா எங்கயாது அந்த மேல இருந்து தூக்கி போடுவாங்ளே ஹெலிகாப்டர் மூ ஆ அந்த மாரில்லா தூக்கி டி வி ல பாத்துருக்குறே நாங்க இருந்த ஏரியால இந்த மாரி இல்ல அ அது அதுனால ஏதோ தப்சிட்டோ
அதா ஒரு ஒரு வருஷமு ஒரு ஒரு ஏதாச்சி இதா இருக்கு இப்போ கேஸ் தட்டுப்பாடு அதனால ஃபுட் இப்பமும் அப்டிதா இருக்கு ஆ இன்னும் மழ வந்தா இதோட டபுள் மடங்கா இருக்கு ஆமா மேம்
ஹோட்டல்லயே இப்ப வந்து பாத்தீங்னா என்ன கேக்குறமோ அது இருக்காது கேஸ் இல்லாதனால இதுதா இருக்கு சாப் ட்டுக்ரிங்ளா அப்டிதா கேக்குறாங்க ஹோட்டல்க்கே போனாலுமே
ஆமா இப்போ இங்க மதியோ இங்க வெரைட்டி ரைஸ் கூட எங்கேயுமே கெடையாது ஒன்லி பிரியாணி மட்டுந்தா பிரியாணி இருந்தா சாப்ட்டுக்குவாங்க ஆ அது மட்டுந்தா இருக்கு வேற வெரைட்டி எங்க மேம் எங்க ஊர்லையா எங்க ஊர்ல வந்து ஃபேமஸ் வந்து புரோட்டாதா பொரிச்ச புரோட்டா மூணு சால்னா ஊத்தி குடுத்துருவாங்க எங்க ஊர் பக்கோ போனாலே புரோட்டாதா ஃபேமஸ் அதே மாரி இல்லாம ஏ ஓரளவுக்கு ஃபுட்டு பொறுத்தளவு வந்து அங்க எங்க ஊர் சைடு வந்து எல்லாமே நல்லாருக்கு
ஓகே ஓகே
நா அங்க சாப்புட்டு இங்க சாப்புடும் போது என்னடா இப்டிதா இருக்கு ரேட் உங்க வய்சுமே காஸ் ட்டுமே இங்க அதிகமாருக்கு எங்க ஊர் சைடுல்லா அவ்ளோலா இருக்காது ம் ஆ அதே மாரி இங்க எங்க ஊரு ஒன்னே ஒன்னு அங்க கம்பேர் பண்ணும் போது இங்க எங்க ஊர் சைடுலலா வடையே வந்து இப்ப வந்து வட அந்த டீ காஃபி அந்த ரேட்டு தா அதிகமா இருக்கு இங்கே சென்னைல வந்து வட ஆரூவாய்க்கு இருக்கு பத்து ரூவாய்க்கு இருக்கு இல்லன் நா சொல்ல கோயம்புத்தூர்ல அதே மாதிரி வட ரேட்டு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் எங்க நேட்டிவ்லல்லாம் வந்து இப்போ வட வந்து கடைசியா நா இங்க வரும்போது வட வந்து பதினஞ்சு ரூபா
பதினஞ்சு ருவாயா
ஆமா
இங்கலா எட் ருபா பத்து ருவாய்க்குள்ளதா இருக்கு
ஆ அதான் நா கோயம்புத்தூர்ல அங்கட்டு அந்த சைடு வந்து அங்கட்டு கம்மியா இருக்கும் இங்குட்டுலாம் வந்து அதிகம்
உம்
ஆமா நம் வீட்ல என்ன பாப்பாலா எப்டியெல்லா வீட்ல எல்லா தூங்கிட்டாங்களா என்னா எல்லார்சு
உம் ஆமா ஆமா நல்லா தூங்கிட்ருக்காங்க இன்னி ஸ்கூல் விட்டு இன்னொரு பாப்பா வந்துருவாங்க வந்துட்டாங்கனா இங்கேயே ரகலைய ஆரம்பிச்சிருவா எங்க வீட்லயே பிரி அதுக்குள்ள நம்ம வேலைய முடிச்சிருவோன் சொல்லிட்டு
ஆமா ஆனா நீங்க ரொம்ப நீ கொஞ்சோ சைலண்டா இருக்கிங்ளே அதா ஏதோ சேடா இருக்கீங்ளா இல்ல எதுவு டிஸ்டர்ப்டா இருக்கிங்ளான் தெரில
இல்லையே நா நார்மலாதா இருக்க ஏ என்னாச்சு
நெலோ திடீர்னு கோவமா பேசுற மாரி பேசுறீங்க திடீர்னு சைலண்டாது அந்த அன்னியன் அம்பி வந்த மாரி பேசுறீங்க
அய்யயோ அப்டியெல்லா ஒண்ணு இல்ல இல்ல நா நா நார்மலா தா இருக்கே காலையில இருந்தே கொஞ்சொ வேலையாவே இருந்தெனா அதனால அந்த மாரி இருந்துருக்லா ஆஃபீஸ்லையு ம் ஆஃபீஸ்லீல அடுத்தடுத்து கால போட்டுக்கிட்டே இருக்காங்க
அய்யயோ
தி மாத்தி பாக்குறோல்ல அதுனால இதாதா இருக்கு இங்க ஃபுட்டுனாலே கோயம்புத் த்தூர்ல ஆமா ஆமா கோயம்புத்தூர் பொறுத்த வரைக்கு ஃபுட்டுனாலே உங்களுக்கு மெயினா அந்த அரிசிம் பருப்பு சொல்லுவாங்க
அரிசி பருப்பு சாதோ
ஆமா ஆமா ஆனா ஹோட்டல்ல கெடைக்காது வீட்டு வீட்டுகள்ல தா அதிகமா செய்வாங்க ஹோட்டல்ல எங்க சாப்ட்டு இருக்கீங்களா கடை கெடைக்க அதிகமா வாய்ப்பு இல்ல
ஹோட்டல்லா அங்க ஒண்ணுமே கெடைக்கது இங்க என்ன அங்க சென்னை இந்த கோயம்பத்தூர் கம்பேர் பண்ணும் போது கோயம்புத்தூர்ல நல்லா இருந்துக்கலா எடம் நேச்சர் எல்லாமே வந்து ஒரு பீஸ்ஃபுல்லா இருக்கு யாராச் இ எதுவு திட்டவு மாட்டாங்க அப்டிங்களா சரிங்க அப்டின்னு போய்டுவாங்க ரொம்ப ஒரு பொல்யூஷன் அவ்வளோ ஒண்ணு இருக்காது அதே மாரி ஃபுல்லாவே வந்து வரும் அதனால வெளில வந்தாலுமே வந்து இது வெயிலுமே அவ்ளவு தெரியாது எப்பயுமே ஜில்லுன்னு இருக்கு ஆமா நான் மொத தடவை ஒரு தடவ ஒரு தடவ கோயம்பத்தூர் வந்திருக்கேன் அப்படின் மொதல்தடவை வரும்போது நா வந்த அன்னைக்கு ஈவினிங் வந்திருக்கேன் மழையும் பெய்ல வெயிலும் அடி ஒரு மாறி தூத்தல் முட்ட இப்டிதா விழுது கிளைமேட் அப்டி இருந்துச்சு அதோட எனக்கு பிடிச்சு போச்சு கோயம்பூத்ர்ல இரு இருந்துரலாம் அப்டின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஃப்ரீயா இருந்துச்சு
கண்டிப்பா ஏன்னா கிளைமேட் எல்லாருக்குமே குடிச்சிட்டு வந்தாங்கன்னா வேற ஊர்ல இருந்து க வேற ஊர கம்பேர் பண்ணும் போது இப்போ அ மெய்னா இப்ப உங்க ஊர் சைட்ல கடற்கரை பகுதியில இருந்துருப்பீங்க நியர்பை இருக்கிறதுனாலே உங்களுக்கு அந்த ஹீட் கண்டிப்பா தொருக்கு அந்த ஏரியனாலே உங்களுக்கு இங்க வந்து அதுக்கான வாய்ப்பு கண்டிப்பா இருக்காது உங்க நீங்க அங்க போகும்போது ஒரு சில்னஸ் இருக்கலாம் பட் அது இருக்கற்னால அந்த சூடு வந்து உங்களுக்கு அந்த பாறையெல்லா இருக்குறனால சூடு அடிச்சிட்டே இருக்கு ஆனா இங்க அப்டி இருக்காது சுத்திலுமே உங்களுக்கு மரங்கள் அதிகமா இருக்கு பொள்ளாச்சி சைட்ல பட் பாத்தீங்னா உங்களுக்கு அந்த தென்ன மரம்ல்லா அதிகமா இருக்குறனால அந்த அந்த ஒரு இது நல்லா இருக்கு ப்ளஸ் இங்க இது இருக்கு இல்லைங்களா சிறுவானி அந்த தண்ணி வர்றனால அந்த சைடு டேம்மு அ ம் ம்
சிறுவானி தண்ணி மட்டுந்தான அங்க வருது அங்கெல்லா பொள்ளாச்சியுமே நல்லா இருக்குங்க க்ளேமேட் டுமே நல்லா இருக்கு பேசுறவுங்க ஸ்லாங்குமே நல்லா இருக்குங்க
ம் ஆமா ஆமா
அது மட்டுமில்லா கிட்ட கேரளா எல்லாமே ஏன்ட்லா கேட்டா சென்னையா கோயம்புத்தூரான்னு கேட்டா கோயம்புத்தூரு தா
இருக்குறது வேணா ஓகே பட் பொதுவா வந்து ஒரு ஜாஃபு நல்ல ஒரு ஐடி கம்பெனி பெரிய கம்பெனி நல்ல ஒரு இதுன்னா அது சென்னைதா சொல்ல முடியு கம்பனி ஒரு இன்கம் வைஸ் பாக்கும்போது சொல்லா பட் கோயம்புத்தூர்ல அந்த அளவுக்கு பெருசா இன்கம் இருக்காது பட் இருத் இருக்கலா நல்ல பீஸ்ஃபுல்லான லைஃப் வேணு அப்டின்னா இருக்கலா
ஆ அது ஓகே தாஒரு சிலருக்குதா அதே மாரி இந்த எஏ ஃப்ரெண்ட்டு ஒருத்தவுங்க டெல்லில ஒர்க் பண்ணிட்ருந்தாங்க விப்ரோல இப்போ அவுங்க மேரிட் ஆயி கோயம்புத்தூர்ல அவுங்க செட்டில் ஆயிடுச்சுங்க அவங்க அங்க எல்லாமே ஒர்க் விட்டு ரிசைன் பண்ட்டு இங்க வந்து திருப்பி வேற ஜாபுக்கு போறாங்க அவுங்களுக்கு சேலரியுமே அவ்ளோ கெடைக்கல எதுவுமே கிடைக்கல்ல அப்புடிங்கம் போது அவுங்க ஈவினிங் வந்து ஒரு ஷா சால் மாதிரி போட்டு சாட்டர்டே சண்டே ரேஸ் கோர்ஸ்ல அந்த மாரி போட்டு அப்டிதா இருக்குறாங்க நீங்க சொல்ற மாரி ஓகே இப்ப ஆனா ஐ டி வந்து இப்ப நறைய அங்குட்டு தா சின்னிபாளையம் அந்த நீலா பா அந்த சை வந்து இப்ப நறைய வந்துச்சு நா இருக்கும் போது சைட் போவ நான் சைட்ல போம்போது எனக்கு தெரியு மொத்தமா பெரிய பெரிய ட்ரெயின்ல வந்து எல்லாமே ஓபன் பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ புதுசா கூட இப்போ கையிறு சான எதோ ஒரு கம்பெனி கூட ஓபன் பண்ணி இருக்காங்க நா நேத்தே உங்க கிட்ட சொல்லிருப்பேன்னா என்னன்னு தெர்ல
என்ன கம்பனி
எதோ எஸ் கே ஒய் ஆ ரி இஜெட் ஒய் என்னமோ ஒரு கம்பெனி புதுசா ஒன்னு ஓப்பன் பண்ணிருக்காங்க இப்பங் கூட இதுல ஹையர் பண்றாங்க அது வந்து இப்ப வந்து என்னன்னா அதுல வந்து சிவில் மெக்கானிக்கல் வந்து இப்ப ஹையர் பண்றதா கேள்விப் போட்டே ஒரு டூ டேஸ்க்கு முன்னாடி கூட அங்க வந்து இப்போ ஃபுல்லாவே வந்து மொத்தமா அரேஞ் பண்ணி இப்போ எல்லாமே ரீலொக்கேட் பண்ற மாரி அங்க வந்து ஆஃபிஸுமே வந்து புதுசா ஓபன் பண்றாங்க நெறையா இப்போ பில்டிங் எதுவுமே கெட்டாம ஆல்ரெடி கெட்டு வ செட்டப் இருக்குல்ல அத அப்டியே வந்து டோட்டலா அட்டாச் பண்ற மாரி வந்து இப்ப நறைய அங்க அந்த சைடு ஃபுல்லாவே நீங்க போய் பாத்தா தெரியு ஃபுல்லாவே சென்னை ஈக்குவலா வந்து ஐடி பார்க் இருக்கு ஆனா ஒர்க் கடச்சோனே இப்பல்லா கொஞ்ச கொஞ்சமா இம்ப்ளிமெண்ட் பண்ணியு வாறாங்க இன்னு ஒரு வித்தின் ஒரு ஒன் ஒன் இயர் குள்ளயே வந்து அது ரொம்ப டெவலப் ஆயிடு அங்காட்டு
ஓ பரவால்ல சூப்பர் சூப்பர்
ஆமா
ஏன்னா இப்போ ம் ம் ஆமாம்மா காலேஜஸ் நெறைய இருக்கு இங்க ஆ ஆ நெறைய பேர்ருச் சென்னையில இருந்து கூட இங்க வந்து ஸ்டே பண்ணி எல்லா படிக்கிறாங்க ஏன்னா இங்க ஃபுட்ல இருந்து எல்லாமே ரூமு காம்பேஷன் இருந்து உங்களுக்கு கம்மியா தான வருது காஸ்ட் வைஸ் கம்மி தான அதனால தாராள இங்க வரலா ப்ளஸ் சேப்டியஸ்டா கொஞ்சோ உங்களுக்கு மத்த இத கம்பேர் பண்ணும்போது இது ம் நம்ம தைரியமா இருக்கலா வெளியூர்ல இருந்து கூட வந்துருக்கலா அப்டிங்கிற மாரியான ஒரு பொண்ணானாலு சரி பையனா இருந்தாலு சரி இருக்கலா அப்டின்னு இருக்கு
ஆனா எல்லாமே நம்ம இருக்கிறத பொறுத்துதா இருக்கு
அதே தா இப்போ ம் இப்போ ஃபுட்டுன்னு எடுத்துக்கிட்டாலே வச்சுக்கோங்களே அங்க சென்னையில எங்க ஊர் சைடுலனா ஒரு சப்பாத்தி முப்பத்தஞ்சு ரூவா நாப்பரூவா இப்போ கோயம்புத்தூர்ல பதின்சுரூபா இருபது ரூபா தா அதனால காஸ்ட் வைஸ் ரொம்ப கம்மி அத
டைம் ஆயிடுச்சு டைம் ஆயிடுச்சான்னு பாருங்க
ஆமாங்க டைம் ஆயிடுச்சுங்கலா
ஆயிட்ச்சா செரி ஓகே ஓகே ம் நெக்ஸ்டு கால் பண்ணுங்க அ ஓகே ஆ